ஹலோ ஸ்கம் ஹலோ
ஹலோ
ஆ சிஸ்டர் வணக்கம்
ம் வணக்கம் சிஸ்டர்
எப்டி இருக்கீங்க
என்னங்க சிஸ்டர்
எப்டி இருக்கீங்க சிஸ்டர் நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லா இருக்க சிஸ்டர்
ஓகே ஓகே சிஸ்டர் என்ன பண்ணிட்ருக்கீங்க ஒர்க்கெல்லா எப்டி போகுது
ஒர்க்கெல்லா நல்லா தா சிஸ்டர் போயிட்ருக்கு கால்ல எந்திரிச்சு வீடு வாசல்லா கூட்டிட்டு
செரி செரிங் சிஸ்டர்
ஊத்துண சட்னி அரச்சு சாப்பாட் போட்ட கொழந்தைங்களுக்கு
ஓ செரி செரிங்க பாப்பாங்க என்ன பண்ணிட்ருக்காங்க
ப்பா தூங்குறாங்க சிஸ்டர்
ஓ செரி செரிங்க சிஸ்டர் மத்தியான லஞ்ச்செல்லா முடிஞ்ஜதுங்ளா
ஆ முடுஞ்சது சிஸ்டர் இப்ப தா சிஸ்டர் சாப்பாடு செஞ்சு ரசம் வச்சு சாம்பார் வச்ச
ஓ செரி செரிங் சிஸ்டர் அப்றோ அண்ணா வேலக் போய்ட்டாருங்ளா ஆ சாப்ட சிஸ்டர் சாப்ட ஆ முடிஞ்சது சிஸ்டர் இன்னக்கி வியாழக்கெழமங்கறனால அன்னதானம் பண்ணது பண்ணுச்சுங்க ஆ அதனால கிச்சடியு தக்காளி சாப்பாடு காலைல செஞ்சு ஒரு இருவது பீப்பிளுக்கு குடுத்துச்சு
ஓகே ஸ்டர்
இப்ப மதியம் வந்து சாப்பாடு ரசம் காய் செஞ்சுருக்க சிஸ்டர்
ஓகே
மதிய எங்க மூணு பேத்துக்கு மட்டுந்தான
ஓகே ஓகே ஸ்டர்
அதனால
ஓகே சிஸ்டர் சிஸ்டர் இந்த தக்காளி கொழம்பு ல்லா எப்டி சிஸ்டர் வெக்கிறது தக்காளில சோயாபான் போட்டு வைப்பாங்கல அந்த மாரி
ஆ ஆ தக்காளி கொழம்பு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு தொளிச்சிக்கங்க சிஸ்டர்
ஓகே சிஸ்டர்
கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி ஒரு மூணு வர மொளகா ஒரு அர ஸ்பூன் சீரகம் அரஸ் ஸ்புன் ஆ மெளகு கொஞ்சோ வர கொத்துமல்லிங்க
ஓகே சிஸ்டர்
எல்லாமே வந்து நல்லா வணக்கிட்டு மிக்சில வந்து நல்லா பேஸ்ட் மாரி அரச்சிக்குங்க
ஓகே சிஸ்டர்
அரச்சிட்டு தனியா சோயா பீன்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலா
ஓகே சிஸ்டர் ஊற வைக்கலாமா வெடிக்க வெச்சு போட்டுக்கலாமா சிஸ்டர்
இல்லைங்க நீங்க சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சா அதுல நீங்க சோயாவை போட்டீங்கன்னா அது ஊறி நமக் க்கு நல்லா ஒரு சாப்படுற ஃபார்முக்கு வந்துரும்
ஓகே
அத எடுத்துட்டு அந்த தண்ணிய நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்றோ நீங்க வடக்கல் வச்சு ஆ வெங்காயோ கருவேப்பில கொத்தமல்லி தல ஒரு தக்காளி எல்லா போட்டு தாளிச்சிட்டு அந்த மசாலா நம்ம அரச்சு வச்ச மசாலா இருக்கும்லங்க அந்த மசா லாவ அதுல ஊத்திட்டு நம்ம இந்த ஊர வச்சிருந்த சோயா பீன்ஸ நல்லா தண்ணி நல்லா வடிகட்டி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதுல போட்டுணும் அது கூட நமக்கு தேவையான சாம்பார் தூள் கொத்தமல்லி தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துதுனா அது கொஞ்சோ போட்டு கொஞ்ச கல் போட்டு ந நல்லா கொதிக்க விட்டோ அல்லது ரெண்டு விசலோ விட்டீங்கன்னா கொழம்பு வந்து ரெடி ஆயிடும் சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் அதுக்கு சைட்டிஸ்லா எந்த மாரி சிஸ்டர் வெச்சு சாப்ட்டா நல்லாருக்கும்
சைட்டிஷ் வந்து நீங்க இதாவ சாப்பிடுவீங்கன்னா அப்பளோ பொறிச்சுக்கலா நல்லாருக்கும் இல்ல அப்படின்னா காய்கறிகள்ல வந்து கொஞ்சோ பீக்கங்காய் அல்லது பீட்ரூட் அந்த மாரி செஞ்சட்டோம்னா சைடிஷ் வந்து நல்லா இருக்கும் சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் சிஸ்டர் அதே மாரி இந்த நெய் பொங்கல்ன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமாங்க சிஸ்டர்
அத எப்டி சிஸ்டர் சேக்கறது
ஆ நெய் பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வெண்பொங்கல் தா வந்து நமக்கு அப்டி சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர் சைட்ல ஒவ்வொரு நேம்ல சொல்லுவாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு இப் ப்ப அரிசி வந்து ரெண்டு புடி எடுக்கிறோன்னா அதுல பாதி அளவு வந்து பாசிபருப்பு எடுத்தா போதும் சப்போஸ் பருப்பு வந்து கொஞ்சோ நல்லா சாப்பிடுவாங்க வீட்டுல புடிக்கும் அப்டின்னா நம்ம அரிசி ரெண்டு புடி எடுத்தம்னா இது வந்து நம்ம ஒன்ற புடி வந்து எடுத்துக்கலா பாசிப்பருப்ப
ஓகே சிஸ்டர் பாசிப்பருப்பு மட்டுதா எடுக்கணுமா சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் வெண்பொங்கலுளுக்கு வந்து அது மட்டு தா எடுக்கணு பாசிப்பருப்பு வந்து நீங்க நல்லா வ ருத்துக்குணு எண்ண இல்லாம கொஞ்ச நல்லா வர வரன்னு வறுத்துட்டு அத வந்து பா த்தீங்கனா அரிசி வேக வைக்கும் போது அந்த பருப்பையு போட்டு ஒன்னா போட்டு வேக வச்சுரணு
ஓகே சிஸ்டர்
அ நல்ல கொலையா வேகவிட்டுட்டு நம்ம எப்போ வைக்கிற தண்ணியை விட கொஞ்ச தண்ணி வந்து கூடுதலா வச் ச்சுக்கணுங்க பொங்களுக்கு
ஓகே சிஸ்டர்
ஆ அப்ப வச்சு முடிச்சதுக் அப் ப்றோ பாத்தீங்கனா நம்ம நெய் நமக்கு எவ்ளோ தேவையோ அத ஊத்தி அதுல சீரகோ மிளகு அ கருவேப்பில போட்டு நல்லா வணக்கிட்டு அத வந்து இந்த வெண்பொங்கல் நம்ம அரிசியு பருப்பு வேக வச்சிருப்போலங்க அதுல வந்து போட்டு தாளிச்சிரணுங்க
ஓகே சிஸ்டர்
தாளிச்ட்டீங்கனா வெண் பொங்கல் ரெடி ஆயிரு அதுக்கு வந்து நீங்க சாம்பார் அந்த மாரி வந்து இது பண்ணிக்கலாங்க
ம் சாம்பாரு அப்றோ என்ன சிஸ்டர் செய்யலா சாம்பார் அதுக் எப்டி அதுவு நம்ம செய்யற மாரி செய்லாமா
தொவரம்பருப்பு சாம்பார் வந்து வச்சுக்கணு சிஸ்டர்
ஓகே சிஸ்டர்
நம்ம நார்மலா வீட்டுக்கு பருப் போட்டு சாம்பார் வைப்பமல்லங்க அந்த சாம்பாரே இதுக்கு நம்ம வச்சுட்டம்னா பொங்கலுக்கு வந்து நல்லா இருக்குங்க கூட தேங்கா சட்னி வந்து அரச்சுக்கலா சிஸ்டர்
தேங்கா சட்னி ஓகே சிஸ்டர்
சப்போஸ் நம்ம வந்து முந்திரி திராட்ச எல்லா அதிகமா பயன்படுத்துவோனா அதுமே வந்து நெய் குட போட்டு வணக்கி இதுல வந்து கொட்டி டிடம்னா இன்னு கொஞ்ச நல்லா சத்துள்ளதா நமக்கு மாறிருங்க
ஓகே சிஸ்டர்
கொஞ்ச வயசு வயசானவங்களுக்கு கொடுக்கற மாரி இருந்துச்சுனா நெய் திராட்ச முந்திரி ஏலக்காலா கொஞ்ச கம்மி பண்ணிக்கலா
ஓகே சிஸ்டர்
அதுக்கு பதிவா ஒன்னோ ரெண்டோ இஞ்சி துண்டு போட்டுட்டம்னா அவங்ளுக்கு வந்து ஜீர்ணத்துக்கு வந்து சரியா இருக்கு சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் பேபிக்கு அந்த பொங்கல் குடுக்கறதுனால ஒரு ப்ராப்ளம் வராதுல்ல சிஸ்டர்
பேபிக்கு வந்து பொங்கல் குடுக்கலாங்க பட் எடுத்தன்னே ரொம்ப அதிகமா குடுக்க வேண்டாங்க அவங்ளுக்கு இன்னுமே கொஞ்ச நல்லா கொலயாவச்சு அ கொஞ்ச கம்மியா அது அதுக்கப்பறோ நாள் பட நாள் பட கொஞ்ச நீங்க அதிகப்படுத்தி வந்து குடுத்துக்கலா
ஓகே சிஸ்டர்
இப்ப ரொம்ப ஓடி ஆடி விளையாடுறாங்கனா பிரச்சன இல்லீங்க இப்போ வெயில் காலத் அதனால ரொம்ப வெளில எல்லா அனுப்ப முடியாதுங்கும்போது நம்ம கொஞ்சோ அளவா குடுத்துட்டம்னா அவங்களுக்கு எளிமையா செரிமானம் ஆயிருங்க
ஓகே சிஸ்டர் சிஸ்டர் மாறின் இப்போ நான்வெஜ் நம்ம சமைக்றோன்னு வச்சுக்கோங்ளே
ஆ சொல்லுங்க
இப்ப நான் வெஜ்லா இப்ப ஃபிஷ்லா சமைக்கணும்னா அது எப்டி சிஸ்டர் சமைக்கிறது
சிஸ்டர் ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாப்பாங்களுக்கெல்லா குடுக்குறீங்க அப்டின்னா அவங்களுக்கு வந்து வேக வச்சது குடுங்க பொறிக்கறத விட வேக வைக்கறது வந்து நல்லது அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிக்லா அப்டின்னா பெரிய வெங் காயம் ஒரு ரெண்டு ஒரு நாலு தக்காளி ரெண்டு வர மொளகா கொஞ்சோ கல்லுப்பு போட்டு நல்லா நீங்க வணக்கிகுணுங்க வணகிட்டு பேஸ்ட் மாதிரி வந்து நீங்க அரச்சுக்கணு
ஓகே சிஸ்டர்
அரச்சிட்டு அது நம்ம வழக்கம் போல தாளிச்சு அதுல வந்து நம்ம மீன் துண்டுகள வந்து நல்லா சுத் தப்படுத்திட்டு அந்த கொழம்பு நல்லா கொதிக்கிறப்ப அந்த மீன் துண்ட போட்டு உப்பு மசாலா போட்டுட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க விட்டீங்க அப்டின்னா அது வந்து நல்லா வந் து வணங்கிரும் சிஸ்டர்
ஓகே சிஸ்டர்
இப்ப உங்க ஊர்ல எல்லா என் என்ன கொழம்பு பேமஸ் சிஸ்டர் அந்த சைடு எல்லா
புரில ஸ்டர்
இல்ல உங்க வீட்டு சைடு எல்லா என்ன கொழம்பு பேமஸா செய்வீங்க அடிக்கடி செய்வீங்க
அடிக்கடி நாங்க செய்றது வந்து இந்த சாம்பார் அப்றோ வெஜ்ல வந்து சாம்பார் ரசம் இப்டிதா போகும் சிஸ்டர் அதே மாறி நான்வெஜ்ல வந்து அந்த சிக்கன் மட்டன் ஃபிஷ் இந்த மூணும் எடுப்பாங்க நா ஃபி்ஷ் சமைக்க மாட்டே
ஓ சேரி சரிங் சிஸ்டர்
சிக்கன் மட்டுந்தா சமைப்பே ஹஸ்பண்ட் மட்டன் சாப்புடுவாங்க
சேரி சரிங் சிஸ்டர் உங்களுக்கு என்ன கொழம்பு ரொம்ப புடிக்கும் நார்மலா
நார்மலா எனக்கு சிக்கன் கொழம்புதா சிஸ்டர் பிடிக்கும் வேற எந்த நான்வெஜ்ஜும் சாப்புட மாட்டே
ஓ சரி சரிங் சிஸ்டர்
ஓகே ஓகே என்னங்க சிஸ்டர்
வீட்ல அவருக்குங் சிஸ்டர் அண்ணாக்கு
அவருக்கு வந்து மட்டன் கொழம்பு புடிக்கும் சிஸ்டர் சாம்பார் புடிக்காது உம் புளி கொழம்பு அந்த மாறி சாப்புடுவாரு
குட்டி பாப்பாங்களுக்குல்லா என்ன புடிக்கும்
குட்டி பாப்பாவுக்கு தோச தோச குடுத்தோம்னா சாப்புடுவாங்க இட்லி தோசல்லா மித்தபடி சா ப்பாடு விட்டுருவாங்க கொழைவா சாப்பாடு வடிச்சு தயிர் ஊத்தி உப்பு போட்டு சாப் குடுத்தம்னா சாப்புடுவாங்க
அப்றோ நல்லதுங் சிஸ்டர் உம் பழங்க காய் கறிகள்ல சின்னதுலயே எல்லாமே குடுத்து பழக்கிருங்க சிஸ்டர்
பழமெல்லா சாப்டுவாங்க ஸ்டர் அந்த திராட்ச மட்டு சாப்ட மாட்டாங்க
ம் ம் அவுங்க சாப்டாத பழோ இருந்து ச்சுன்னா ஜூஸ் மாரி அடிச்சு குடுத்து பழக்கிருங்க எந்த ஒரு பழத்தியுமே வந்துட்டு பழக்காம விட வேண்டா சின்ன வய்சுலே அவுங்ளுக் அந்த எல்லா டேஸ்ட்டுமே அவுங்ளுக்கு வந்து தெரிஞ்சிருனு அதே மாதிரி அந்த கசப் பான காய்கறிகளு சின்னதுலருந்தே கொஞ்ச கொஞ்சமா குடுத்து பழக்கிருங்க னா சில குழந்தைகள்ல்லா பாத்தா எவ்ளோ வய்சானாலு அந்த பாவக்கா இந்த கோவக்கா அந்த மாதிரில்லா சாப்ட மாட்டாங்க
ஆமா ஸ்டர்
சின்னதுலருந்தே அத வந்து கொஞ்ச கொஞ்சமா பழக்கிருனுங்க இது சாப்ட்டா ஒனக்கு நா இந்த இந்த வெளயாட்டு சாமான தரே அப்டிங்ற மாரி அவங்க போக்லயே போயி அவுங்ளுக்கு அது வந்து பழக்கி விட்றனு
ஓகே ஸ்டர் எங்க பாப்பா
த்தவரங்கா இருக்குலங்க என்னங் சிஸ்டர்
எங்க பாப்பா பாவக்கா கொழம்பே சாப்ட மாட்டாங்க
ஓ அப் நீங்க என்ன பண்லான்னா கூட கொஞ்சூன்டு கரும்பு சக்கர மட்டு போட்டீங்கன்னா அந்த பாவக்காவோட கசப்பு தன்ம வந்து கம்மி ஆய்ருங்க ஆனா அந்த மாதிரி செய்யக் கூடாது பட்டு கொஞ்சோ பழக்குற வரைக்கு அந்த மாரி குடுத்து பழக்கிட்டுங்க அதுக்கப் றோ கொஞ்ச கொஞ்சமா அந்த கசப்பு தன்மய அதிகப்படுத்தும் போது கொழந்தைக வந்து எடுத்துக்வாங்க கூட கொஞ்சோ நீங்க தக்காளி நறையா போட்டு வணக்கிட்டீங்கன்னா அந்த கசப்புத்தன்ம வந்து கம்மி ஆய்ரு சிஸ்டர்
ஓகே ஸ்டர்
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் சின்ன வய்சுலருந்தே வந்து குடுத்து பழக்கிறனு அதுதா வந்து பாத்தீங்கன்னா உங்ளுக்கு நரம்பு மண்டலத்த வந்து ரொம்ப பலப்படுத்துங்க அத நறைய பேத்துக் தெரியாம அந்த கொத்தவரங்கால்லா குடுத்து பழக்காமே விட்டர்றாங்க ஸோ அது சின்ன அது பாத்தம்னாலே நமக்கு ந நம்ளுடைய ஒடம்புலருக்கக்கூடிய நரம்பு தா அப்டி இருக்குங்க அதே உருவத்துல தா அந்த கொத்தவரங்காருக்கு நம்ம சாப்டக்கூடிய ஒவ்வொரு காய்கறிலுமே நம்ம ஒடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளுறுப்புக்களுன்னுடைய வடிவத்துலதாருக்கு ஸோ அதனால தா அந்த எல்லா காயு சாப்டும் போது ஒவ்வொரு உறுப்பு வந்து நமக்கு வலுவடையறதுங்க ஆனாலா தா எந்த காயுமே வந்து குடுத்து பழக்க பழ பழக்காம இருந்துரக்கூடாது
ஓகே ஸ்டர்
ஆனால பழங்களெல்லா என்ன விரும்பி சாப்டுவாங்க சிஸ்டர்
பழங்கள்ல வந்து மாதுளபழம் சாப்டுவாங்க ஸ்டர் நல்லா அதே மாரி ஆப்பிள்பழோலா கொஞ்சொந்தா சாப்டுவாங்க ஓவரா சாப்ட மாட்டாங்க ஒரு பீஸ் கு அல்ல அர பீஸ்தா சாப்டுவாங்க மாதுளபழோலா நல்லா சாப்டுவாங்க வாழப்பழோலா நல்லா சாப்டுவாங்க
ஆ
மித்தபடி வந்து இந்த திராட்சை இந்த மாரி எதும் எடுத்துக்க மாட்டாங்க வேற எந்த ஃப்ரூட்ஸு எடுக்க மாட்டாங்க
அதெல்லா வந்து நீங்க கொஞ்சோ ஜூஸ் மாதிரி பிழிஞ்சி கொஞ்ச கொஞ்சமா அந்த தண்ணி இதுல கலந்து கூட நீங்க குடுக்கலா
ஓகே ஸ்டர்
ஆ இப்ப லெமன் ஜூஸ் குடுக்கறப்ப அதுல அ அது கூடயே கொஞ்சோ திராட்ச ஜூஸ் கொஞ்சோ சேத்தி குடு க்கிறது அந்த மாதிரி குடுக்குறப்ப அவுங்க வந்து அப்டியே பழகிக்குவாங்க சிஸ்டர்
ஓகே ஸ்டர் இப்ப ஃப்ரூட்ஸ்ல வந்து நம்ம ஜூஸ் அடிச்சு குடுக்குறோன்னு வச்சுக்கோங்களே மாதுள பழோலா அந்த எப்டி சொல்றது அந்த
அதோட சத்து கம்மியாயிருமான்னு கேக்றீங்ளா
இல்ல ஸ்டே அந்த அதுலரு